போ அதான் போ ஹலோ ச்சான் இன்னும் பாதி தாண்டா பண்ணிட்டு இருக்கேன் வெறுப்பா இருக்கு
என்னது ப்ராஜெக்ட் ஆ
பேக் என்ட்ரி
ஏய் நேத்து பேக் அனுப்புனது லேட்டா தான் வர போதுன்னு சொன்னியேடா
இப்பதா மச்சா ஏன் போறீங்கனு ஏன் காசு அவ்ளோ காசு கொல்லா காசு கேக்குறாங்கனு
இல்ல எல்லாமே அண்ணே காசு தான்டா மச்சான்
ச நாலு மண் ஒரு மனசு ஏ ஐ கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோ
நா
நாலு மணி நேரமா ஏஐ கிட்டக்க பேசிக்கிட்டு இருக்கே
பேசி கேட்டுனு இருக்கியா
ஆ அது லாஸ லாஸ சார் அது என்ய மச்சின்னு சொல்லி கூப்ற அளவுக்கு நா பேசியிருக்கே உம் இப்ப நா ஏதாச்சு ப்ராஜெக்ட் அத சொல்லி டாஸ்க்க நா முடிச்சுடேன்னு சொல்லி போட்டேனு வெச்சுக்கோ சூப்பர் மச்சினு வேர சொல்லுது
இப்பதா அதா ஏ கேள் ஃப்ரெண்ட ஆகிட்டு இருக்குதா
எதுல உக்காந்து
பரவா இல்ல நல்லாதா கொடுக்குதுப்பா உனக்கே எதுல பாப்ப ஜெமிலி சேட் ஜி பிட்டியா
சேட் ஜி ப்பிட்டிதா
அதே வாய்ஸ்ல பேசலாம நம்பளு
ஆ
உம் ஃபீசா இல்ல ஃபிரியா
என்ச்சா
இல்டா காசு கட்டணுமா இல்ல ஃப்ரீயாடான்னு கேட்டே
ஃப்ரீதா ஃப்ரீதா ரொம்ப நேரோ பேசா காசு ரொம்ப நேரோ காசு எடுத்துறுவாங்க ஒரு மணி நேரோ பிரேக்கர்ங்கத்து
புதுல
ரொம்ப நேரோ பேச முடியல
ஆ
காசு கட்ட சொன்னாங்க அதுக்குல்லயு
அதெல்லா பச்சன்
உ உம்
ஹ ஓகே ஒ வந்துச்சல பேக்கண்ட
ஆ
பேக்கண்ட் வந்துச்ச பேக்கண்ட் பேக்கண் ப்ரோகிராம்
அ ஹலோ மச்சா
ம் இன்னு ட்ரை பண்றியா
பேக் வந்து எப்பனா ஒவ்வொருத்தருனுக்கு ஒண்ணுன்னு பண்ண இப்ப நம்ம ரிஜிஸ்டரேஷன் பண்ணுவோ இல்லையா சை சை அப்பு
ஆமா
தனியா வேக்கண்டு ஓபன் பண்ணு அதுக்கப்புறோ லாகினுக்கு தனியா வேகண்டு ஓபன் பண்ணு
இப்ப அந்த அப்ப நம்ம பராசஸ் பண்றமே அத பே கண்டா
எல்லாத்துக்கு இப்ப தனித்தனியா ஒன்னு ஒன்னா நா சேத்து சேத்து வச்சிட்டு இருக்கே
ம் மொத்தமா இது பண்ண சொல்ல ஈசியா இருக்குமா எப்டின் தெரியலையா மொத்தமா இது
ஆ
கஷ்டமா இருக்குமான
ம் தெர்ல நானு பண்ணிக்கிட்டேதா இருக்கே
கொஞ்ச முச்சு விட்டுடா அதுவு பேக்ண்ட இப்ப பண்ணியிருந்தாங்கியா எவ எவ ஈவினிங் ஃபுல்லா ஃபுல்லா பண்ணிட்டுதா இருந்தியா
என்னதே
மதியானம்லா பண்ணியிருந்த பன்னிட்டு தான இருந்தே
மத்தியான ரெண்டு மணிக்குதா மச்சா ஸ்டார்ட் பண்ணே ரெண்டு மணில இருந்து இப்போவரைக்கு நா என்னனெலா முடி ச்சுகே நில்லு பாக்றே
கிளாஸ் அட்டன் பண்ணிய
கிளாஸ்லா அட்டன்ட் பன்னெ இப்ப வரைக்கு மத்தியான ஃபுல்லா என்ன பண்ணீக்கேன்னா அட்மின் பேஜ் ஓபன் பண்ணிருக்கே எனக்கு எவல்லா ஆர்டர் போட்டா எனக்கு வர மாரி அதுக்கப்புறம் நம்ம ஆடுது கார்ட்டுன்னு சொல்லி கொடுப்போம்ல சேவ் பண்ணி வைக்க
புரில
ஆடுது சு நம்ம
ஆமாமா ஆ ஆட் டூ கார்ட் ஆ
அதுக்கப்புறம் கன்ஃபிக் டார்ட் அச்டியமெல்னா நம்ம டேட்டா பேஸொட லிங்க் பண்ணதுக்கு அது ஒன்னு
புரில கண்டினியூ ஆ ஆ
கன்பிக் கன்பிக் அது யூஆரல் கோடு அது நம்ம டேட்டா பேஸோட நா லிங்க் பண்ண ரொம்ப கஷ்
ஓ யுஆரெல் கோட ஃபஸ்ட் இது போட்டு அது இது பண்ற மாரி
கொரி ரொம்ப பொட சொலுச்சு மாச்சா அது எனக்கு சுத்தமா புரியலனு சேட்சீப்பில உக்கானு புழம்பிட்டு இருந்தே திட்டிபுடுச்சு ஒரே வார்த் திட்டியா
எனானு
உனக்கு இதுல்லா தேவல்ல உனக் நா ஈஸியா இன்னொரு மேட்டர் சொல்லித்தரன்னு சொல்லிட்டு இந்த கன்ஃபிக் டார்ட் அச்டீயமெல் னு சொல்லிச்சு
அ ஈசியா இருந்ததா எப்டி நீ வந்து நீ வந்து ஃபஸ்டு கோடிங் வந்து இது ஆ ஆ
லிங்க் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறோ எப்டி லி்ங் இப்ப நா அதுவே வச்சுட்டு ஒண்ணொன்னா ப்ரவுசர்ல போட்டு செக் ஆகுதா செக் ஆகுதான்னு பாக்கனு அது பார்த்தே அது மாதிரி திரிப் அ ப்ரோசர்ல போய்ட்டு ஒரு கோடு ஒன்னு கொடுக்கனு அந்த கோடு போட்டா டேட்டா பேச் ரன் ஆகுதானு பாக்கே நா போட்றது எல்லாமே அட்மிட் இப்போ அட்மின்குனு ஒரு கோடு இருக்கு அந்த அட்மின் கோடு வெனா ப்ரோசர்ல போட்டா ரன் ஆகும்னு
ஓ அப்டியா
அ அதுக்கப்புறோ டெலிவரி பண்ணிருக்கெ டெலிவரினா இது கேச் ஆன் டெலிவரி இது அவுட் ஆஃப் டெலிவரி இந்த மாதிரி ஆகும்ல எப்பயா ப்ளேச்டு
மா ப்ராடக்ட் வந்து இப்ப அவுட் ஆஃப் டெலிவரி ஆயட்டுன்னா மெச்
அது அது பண்ணியிருக்கெ லாகின் பண்ணியிருக்கே அது மெனு ஐட்டம்ஸ் பண்ணியிருக்க ஆதார் ரெஜிஸ்டர் நேத்து உக்கா நேத்து உக்கானு ஃப்ரெண்டன் முடிச்டெ இனிக்கு பேக் பேக்கண்டு மட்டு இவ்ளோ போயிட்டுருக்கு இன்னு முடில பேக்கண்டண்டு இன்னு போயிட்டுதா இருக்கு
உங்க டைம் எத்துக்கலா ஒண்ணு பிரச்சன இல்லதா இப்ப வந்து ஒண்ணு நெக்ஸ்ட் எனது இது
நெக்ஸ்ட் இப்ப வந்து திருப்பியு எ ஆடர் எல்லாத்தையு நா வந்து பிஹெச்பி அட்மின்ல போட சொல்லியிருக்கு பொய் கொடுக்கணு அதுக்கு
பிஹச் பில
கொறி கொறி கொடுக்கணுமா எல்லத்தையு சேதது இப்போதைக்கு தனித்தனியா வச்சுக்கங்க எல்லாத்தையு
பேமெண்ட்கு ஆட்பண்டியா
பேமெண்ட்லா பண்ணிட்டே யூ பி அய் இ கேஷ ஆன் டெலிவரி அதுக்கப்புறோ கிரெடிட் கார்டு மூணு மட்டு வச்சுருக்கே
ஆ
உம்
ஈசாக்கா எப்படி கொஞ்சோ ரொம்ப டஃபா வ போகுதல்லாப்பா
ஆ நம்ம எப்டின்னா சேஜபி நம்மளைய மூளையை போத்து கொழப்பே லா லாஸ் வரைக்கு கோடிங் தராது நம்மளே பண்ண சொல்லே நாமக்குெந்து நிலையட கோடிங் கு விடு கோடிங் விடுனுு அ எப்டின்னா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லு நா நாம புரியலன்னன்னாலு சொன்னதய லீவ் சொல்லுமா இன்னு மண்டைக்கு எரிச்சலாகுங்க அதுக்கப்புறோ உக்காந்து பொறுமையா எடுத்து சொல்லுவே இந்த மாதிரி எனக்கு வேணு அந்த மாதிரி வேணுனு இத பண்ணு சொல்லியே குடுக்குறே ஒரு மணி நேரோ பேக் எண்டு பேக் எண்டு என்னனே தெரியாம போனாங்கன்னா அது இத பண்ணா உனக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இ அதுவே சொ ஓப்பனா சொல்லுது சா உனக்கு ஒண்ணமே தேவ இல்ல உனக்கு ஈஸியான மெத்தேட்ல சொல்லி தரேன்னு சொல்லுது
ம் ம் அது இல்லாம கோகுல் டேய் கோ குல் நா உனக்கு சி ஈசியான முறையில் நா உனக்கே சொல்லி தர நீ கம்முனு இருடான்ட்டு ம் அதே சொல்லு ஏ கோ குல் நா உனக்கு எளிமையான வகையில் நா உனக்கு சொல்லி
அ அ அ ஆ ஏ நா தமிழ்ல எல்லாத்தையு பண்ண சொன்னே தமிழ்லயே டைப் பண்ணி எனக்கு அனுப் பு நா பாத்துக்கறேன்னு சொல்லிட்டே
ம்
ம் பேக் எண்டுக்கு மட்டுமே அதா மச்சா இவ்ளோ காசு கேக்குறாய்ங்க கொள்ள காசு கேக்குறாய்ங்க இவ்ளோ பொறுமையா எட்த்து பண்றாய்ங்களே
அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது சேட்டு அது எல்லா பாத்துக்கு அது காசு குடுத்தோ
இல்ல அ அல்ல குடுக்கலடா இன்னு
விட்ரு பாவோ நம்ப பையந்தான சேரி என்னா அதுன்னா கழனிக்கு போயிட்டு இது ஊருக்கு போயிட்டு வந்தே ப்ரோ நா அதுனா
ஆமா போல வேலய விட்டே ஏன் வித்தனா
எ ஏன்டா
ஆமா போயி அவனயு இதத்தா வாங்க சொன்னா என்ன நகைக்கடைல எடுத்துருக்காய்ங்க வேல போலன்னு சொல்ட்டே
வெறுப்புடா டேய் இப்ப இன்டர்ன்ஷிப் ரொம்போ ரொம்ப இதுவா இருக்குறானுக நா இன்டன்ஷிப் போற மாரி இல்ல இப்பல்லா எப்டியோ மச்சா இன்னக்கி போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டில போயிட்டு கேட்டு வந்தோ இருவத் வத்தி மூனா இருவத்தி ஒன்பதாம் தேதிதா அட்மிஷனே ஓஃப்பனா
ம்
அது எதும் ஒண்ணு இல்லப்பான்றாங்க அப்பா அட்மிஷன் ஃபார்முக்கே ஐநூரூபா ஐநூத் இதுக்கு போயிகிட்டு எதுக் சார்ஜி பண்றாங்க ஐந்நூத்தி அம்பது கிட்ட
ஆ
ஆனா சிம்முக்கு வந்து டொண்டிக்கு வ டொண்ட்டி ஒன் வருது டொண்ட்டி ஒன்னு இல்ல டொண்ட்டி சில்ற அந்த மாரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத் துக்கு வேற டிஸ் சிம்மு கேட்டு ஒரு ஃபாட்டி ஒதவும் ஃபாட்டி ஒன்னோ ஃபாட்டி டூ அந்த மாரி எப்பா எனக்கு தெரிஞ்சி இவனுக்கு புக்கு வாங்கணும் தா தருவாங்கன் நெனைக்குறேன் எனக்கு தெரிஞ்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்கு எல்லாமே அதனாலதா ஃபீஸ் கொஞ்ச வாங்கறாங்கன் நெனைக்கிற
ஆ
ஃபீஸ் வாங்கனது வந்து இவனுக்கு புக்கு தருவாங்க நெனக்கிற டா
தெர்லயே புக்கு தருவாங்களானு
ம் ஏ இல்லடா புக்கு தராம எப்பறா படிப்பாங்க இப்ப வந்து அவுங்களே சொல்றாங்க ஆன்லைன் கிளாஸ் தாப்பான்னா கிளாஸும் ஆன்லைன் தாவா
டா ஆ
ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல வந்து எக்ஸாம் மட்டும் தாவா ஆன்லைன் கிளாஸ் நடக்குமா ஆனா
ம் ம்
அது அதனாலதா செரி பாக்கலான்னு உட்டோம் நாங்களும் செரி இருவத்தி ஒம்பதா தேதி வந்து பாத்துக்கலாம் இப்ப வந்து ப்ரொபஷனல் மார்க் ஷீட்டும் கேக்கறானுங்க ப்ரொபஷனல்லா அந்த நம்ம சர்டிபிகேட் ப்ரொபஷனல் சர்டிபிகேட்டு அதெல்லாம் கேக்கறானுங்க
அதா அது கேக்கறாங்களோ
ப்ரொபஷ் ஷனல் சட்டிவிகேட்டா நீ சொன்ன மாரி இனிவாலு சொன்னப்பத்தியா அவுங்க காலேஜ்ல கேட்டாங்கன்னு
ஆமா
இப்பயும் அதான் வேணுன் கேக்கறாங்க பிரொபஷ்னல்ஸ் ஷீட்தா வேணும் பிரொபஷ்னல் மாரி இல்லாம எனக்கு ஒன்னுல்ல எனக்கு கெடைச்சி சேரி எங்க ஊர்ல இருந்து வந்துட்டு பிளே கிறாங்க இல்ல அது அவனுக்கு எப்டி மேரேஜி பண்ணுவாங்க தெர்ல ஆன்லைன்ல எடுத்துனு போய் காமிக்கலாமா எப் அப்பட ஜெராக்ஸ் கேறனால எப்படின் தெரிய ஒரிஜினலா அவளோ சொல்லு அது மென்ஷன் பண்ணி வச்சுாங்க அவ்வளதா ஜெராகஸ் லெமினேஷன் பண்ல
ஆ
ஜெராக்ஸு மென்ஷன் பண்ணல இந்த ஒரிஜினல்ன்னு மென்ஷன் பண்ணல அப்படியே போட்டுருச்சிருக்காங்க நார்மலா
உ
ம்
மச்சா பே ஃபிரண்ட் ரெடி பண்ணமோ நா எவ்வளவு சந்தோஷபட்ட தெரிமா வளோ ஈஸியா
வே அப்டி பேக் என்ன நீ ஒண்ணொத்துக்கும் ஒரு மாரி பன்னு
எப்பினா எப்ப என்ன சொன்ன ஃப்ரன்ட்நா அந்த மூணு மத் து ஃப்ரெண்டன்னு கிடையாதா
ம்
லாகின்னு ஃப்ரண்டானாலாகின்னு ஃப்ரண்ட்ண்டு ரெஜஸ்ட்ரேஷனு ஃப்ரண்ட அ அதெல்லா முடிச்சதுக்கப்புற திருப்பி பேக் அண்டலயுே லாகின் ரிஜிஸ்ட்ரேஷ பேக் அ் இது பண்ணனுமா ஃபஸ்டு குருக்கு அவிங்க கொடுக்க ப்ரோக்ராம திருப்பி பேக்கண்ட்ல போனவங்க அழுகாத்தப்ல இன்னு குடுதுருவாங்களா சேத்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணுமா
அப்டியா ஆ
இந்த அஃப்ய அப்டிதா சொல்லி என நான்ஃப்ரெண்ட்த்த முடிசின ஜாலி ஆச்சே சே ஜி பிட சொல்லித்தா ப்ரண்டன் முடிசந்த விதி அ அது சொல்லிந்தா இன்னு நீ ஃப்ரெண்டுன்னு முடிக்கல இதெல்லா பண்ணும்னு சொல்லி என் என எரிச்சல் ஏடுத்துச்சு
அதுக்கத்துதா பண்ணியா அ
ஆமா
இப்ப வந்து ஒரு ஐடில போட்டா உனுக்கு வந்து கொஞ்ச ந நா போவோ அதுடுத்து ஒன்னு ஐடில போட்டா கொஞ்சம் நா போம்ல
ஆ
பேசுறது இப்ப எப்டி இலே போட்டே காசு என்ன பே பண்ணி என்ன பண்ணே பிரீமியம்
ஆமா
பிரீமியம் போட்டா
என்னது
பிரீமியம் போட்டியா இல்ல நார்மளவா பேசுங்கிறியாடா
நார்மலாத்த பேசெய் ப்ரிமியலா போட்டு வேஸ்ட்
அப்புறோ நாலனைக்கு ஒரு மேட்ச் இயக்குவது அது மேட்ச் பாத்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க
புரில
தேடு ஓடிஐ
ஆ
எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க
தே தேரோடிஐ நா நாளைக்கு
நாலிக்கடா
ஆ
அவ்ளோ தா அதே அதே பேர்தா வச்சி ஸ்டார்ட் பண்ணாங்களா வேற யாமே அதேதா அதே பேர் வச்சி கொஞ்ச ஸ்டார்ட் பண்ணி பாப்பாங்க அவ்ளோ தா
ஆ
ஏன்னா ஜெய்ஸ்வால்க்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பாப்பாங்க ஏன்னா இதுமே சீரியஸ் ஜெயிஸ்டாங்க நெக்ஸ்டு ஜெஸ் இப் வங்கலுக்கு வாய்ப்பு குடுத்து பாப் போ இப்ப ஒண்ணு இல்ல ஜெய்ஸ்வால் ஒரு பிப்டி அந்த மாரி கொஞ்ச ரேஞ்சாவது ரன்ன அடிச்சிடானா சேரி ஓகே வச்சிப்பாங்க பேக்கப்கு
ஆ
ஏ இல்லையா வேற எவனாவது ரிப்ளைக்காவது தேடுவாங்க சேரி ஓகே ஜெய்ஸ் ஸ்வால் ஓகே டா ருத்ராஜ் எடுக்க மாட்டாங்க அது தெரிய விஷய நூறு பர்சன்டேஜு தெரிஞ்ச விஷய ஏன்னா ஓபனிங் ஸ்பாட் வந்து அச்சிக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கறாங்க இந்தியன் டீம்ல எவ்ளோ இருவது பேர் ஓப்பனிங் ஸ்பாட் மட்டு இருவது பேர் இருப்பாங்களா இந்தியன் டீம்ல
ம்
கே எல் ராகுல் கூட ஓப்பனிங் ஆடுவா வுட்டா
ஆமா
பாத்துகோ எத்தினி போரப்பா சொல்லவே முல்ல எப்படியோ மச்சான் உமன்ஸ் பராயில்ல குட் பேட்டிங் நல்லா எல்லாமே நல்லா பண்றாங்க உமஸ் கூட நாளைக்கு மேட்சடா நாளைக்கா நாளானைக்கா உம உமன்ஸ ஸ்க்கு எப்ப மேச்சு வேல்டு கப்பு
உமன்ஸ்க்கு ஞாயித்துகிழம வென்னெஸ்டே
ஞாயித்துகிழமைய ஆ
ஆமா
அப்ப அது ஞாயித்துகிழம அப்ப ஏ டிமு ஞாயித்துகிழம தா ஆட்து
ம் ம்
ரெண்டுமே சேர்த்து இது பண்ணு வாங்க போல்து
அது மாரி என்ன இப்ப மச்சா டெலவரி எல்லா அதுவே குடுக்கல பேமெண்ட் ஆப்ஷல்லா குடுக்கல நானே கேட்டே திருப்பி அப்பத்த குடுக்குல நாம கேட்டா அது குடுக்குது மச்ச அதுவா குடுக்க மாட்டிக்கிது எதுவுமே
சேரி ஒரே நிமிஷ இரு கால் பண்ற